கேக்குதா
ஆ கேக்குது உனக் கேக்குதா
ஆ கேக்குது
சவுண்டா தான கேக்குது உனக்கு
ஆ சவுண்டா தா கேக்குது உங்களுக்கு எப்டி கேக்குது ஆ கே ஓகே
ஓகே எனக் பண்ணிட்ருக்கீங்க
நா சும்மா தா இருக்கே சும்மா வாக்கிங் போயிட்ருக்கே நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
ம் நானா இப்பதா ஷாப்பிங் ல்லா போய்ட்டு வந்து இப்பதா வீட்டுக் வந்தோ நீங்க முன்னாடி கால் பண்ணிருந்தீங்ளா எடுக்க முல்லா இப்ப கால் பண்ணே ஷாப்பிங் லா போய்ட்டு இப்பதா வந்தோ
ஓ ஷாப்பிங்கா ஜாலி தா என்ஜாய் பண்ணிருப்பீங்க
ம் ஜாலிதா ஆனா நம்ம ஒரு டிரஸ் எடுக்குற்துக்குள்ளய அர மண் நேரோ யோஸ்ச்சு யோஸ்ச்சு எடுக்க வேண்டியதா இருக்கு
ஆமா ஆமா நானு இந்த மாரி தா பண்ணுவே எனக்கு எடுக்குறதுன்னா ரொம்ப யோசிப்பே எடு எடுன்னுவாங்க எனக்கு
அதே பாத்தா வச்சுக்கோங்களே டக்குன்னு எடுதுட்டு போய்டுவாங்க எடுத்துட்டு எப்போ பாரு உங்குளுக்கு இதே வேல எவ்ளோ நேரோ எடுக்குறீங்க அப்டின் சொல் திட்டுவாங்க
ஆமா அவுங்க என்னா சட்ட மட்டு பாப்பாங்க பேண்ட்டு பாப்பாங்க நம்ம டிரெஸ்ஸுனா இந்த கலர் நம்ப வச் வச்சிருக்குமா இல்ல இது இந்த டிசைன் வச்சிருக்குமா எல்லாமே யோ
அவுங்க கலர் இருந்தா கூட எடுத்துட் வந்துருவாங்க ஆனா நம்மதா எடு க்க மாட்டோ ஆனா நம்ம எடுத்த ஒடனே ஆசயா எடுப்போ போட்லானு ஆனா ஒரு நாலு டைம் போட்டதுக்குப் இப்ப இந்த டிசைன் நல்லாவே இல்ல அப்டின் சொல்ட்டு வேற டிசைனுக் போயிர்வோ
ஆம்மா அதா ஒரு டிரெஸ் போட்டா அது ரெண்டு மா மாஸ்த்துக் அப்புறோ போடுவ அதுக்கு வரைக்கு நா போட மாட்டே அதனா நா பூசு புதுசா எடுப்பே இல்லனா காசு இதுலியே செலவு பண்ணு அப்டினுவாங்க எனக் புடிச்சிருக்கு நா எடுக் ருக்கிறே அப்டின்னு சொல்லு
ஆனா எனக்கு ஆ நம காலேஜ் படிக்கும் போதான்டி வேண்டிதுன்னா எடுப்போம்
ஆமா அதுவு ஆஹ் கடைக்கு போய் பாத்தோன்னா இந்த ட்ரெஸ் புடிச்சிருக்கு ரொம்ப ப்ரைசும் கேவா இருக்கு ஆனா அந்த கலர் நம்ம ஆல்ரெடி வச்சிருப்போம் இல்ல அந்த டிசைன் வச்சிருப்போம்
ஆமா அந்த மாரியு நடக்கு ஆனா நா ஃபஸ்ட்டல்லா
டி இருக்கு அப்படினு
நா ஸ்கூல் படிக்கிறப்பலா சாலு அப்பல்லா தச்சுதா சுடிதார் போடுவோம் அதுக்கப்புறோ தா காலேஜ் போனதுக்கு அப்புறோ தா டாப்பு லெகினு அப்படின்ல்லா எடுக்க ஆரம்
ஆமா ஒரு நா இப்போ இன்னைக்கு போறோனா ஒரு மூணு வெரைட்டிஸ் வேணு நம்ளுக்கு டாப்பு பேண்டு ஷாலுன்ட்டு அதுவே கடுப்பாவு ஒரே ட்ரெஸ்ல தர மாட்டீங்களாடா அப்டின்ட்ருக்கு
ஆமா அதுமே
இப்ப பேண்ட் நம்ம எடுக்க போனோனா எல்லா கலர்லயு நமக்கு வேணு ஒயிட்ல ஒண்ணு பிளாக் ல ஒன் ஒண்ணு ரெட்லு ஒண்ணு
ஆனா நம்ம டிஃப்ரெண்டான கலர் எடுத்தோம்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் கலர் பேண்ட் வரும்ல யோசிப்போ ஒரு பேண்ட்டுக்காக இதை எடுக்கணுமா அப்படின்லா
ஆமா ஆமா நவசே டைம் இந்த பேண்ட் னாலே அதுக்காக ஒரு டாப்லா எடுப்பே
ஆமா அதனால ஒரு ஒரு நாலு எடுத்து ஒரு நாலு டாப் எடுத்து செட் ஆகுற மாரி ஒரே ஒரு பேண்ட் எடுத்து
அஹ் அது இப்ப ஒரு பேண்ட்டுக்கு ஒரு டாப் இருந்தா கொடுப்பா என்னாட ஒண்ணுதா இருக்கு அப்படின்னுட்டு அதுக்கு ஒரு இன்னு ரெண்டு டாப் எடுக்கிற மாதிரி இருக்கு
ஆமா ஆமா ஆ
ஆஹ் எங்க வீட்டுல அநியாயம் பண் அப்டின்னு ஒரு நாவ போட்டுக்க முடியு ஒரு
ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க போன வர்ஷ் த்துக்கு எவ்வளோ ட்ரஸ்ஸுக்கே செலவு பண்றோ
ஆமா நானு யோசிப்பே, உம். ஆமா ஆமா.
நம்ம என்ன நெனைக்கிறோ கம்மியா இருக்கு அப்டின்னு சொல்ட்டு நம்ம எடுத்தர்றோ சரி எரநூத்தம்பது ரூபா தானே அப் அப்டின்னு சொல்லிட்டு நாலஞ்சு எடுத்துட்டு ஒரு மாசம் கழிச்சு திரும்ப போய் எரநூத்தம்பது ரூபா தான நாலஞ்சு எடுப்போ. அப்புறோ வந்துட்டு நைட் சூட்டுக்கு எடு போ அப்டின்னு சொல்லி
ஆக்சுவலா நம்புளுக்கு வெரைட்டியா நம்புள் நறையா ட்ரெஸ் வெரைட்டியா இருக்கு இப்ப இப்ப வெளியில போட்டு போனும்னா சுடி சாரீ இருக்கா கிராண்டான சுடிதார் இருக்கு அப்புறம் மீடியமான சுடிதார் இருக் க்கு வீட்டுக்கு போட்டுக்க சுடிதார் இருக்கு அப்புறோ மென்ன கேஸ் இருக்கு நம்முள்து எல்லாமே எடுக்க மாரி இருக்கும் எல்லா ஆ பாய்ஸ்னா சட்ட பேண்ட்டு நைட் அதான் ட்ராக்கு டிஷர்ட் மட்டு எடுத்துப்பாங்க அது எல்லாத்துக்கும் போடுவாங்க நம்ம அப்புடி போட முடியாது
எல்லாம் தீட்டு வாங்குங் இங்கபாரு எப்பபாரு எப்படி போட்டுட்டு நிக்கிது அப்டினு சொல்லிட்டு
சிம ஒண்ணு ஒண்ணு எடுத் த்த வெக்கினு அ வெள்ள போட்டுக்கற்துக்கு ஒரு பேண்ட்டு வீட்டுக்கு போட்டுக்கறதுக்கு
அதுவு இல்லாம நம்ம ஷாப்பிங்குன் ஊருக்கு போவோங்க தனி ஊரு போனது இல்லாம அன்னைக் ஃபுல்லா செலவு காலையில எடையில ஸ்நாக்ஸ் அப் அப்புறோ ஆஃப்டர்நூன் லன்ஞ்சு அப் அது ஒரு தனியா ந்துரும்
ஆமா ஆமா ம் இப்ப ஒன் இயர் நம்ப போட்டு பாத்தா இப்பத் சின்ன சந்தாவ எடுத்து டோட்டலா பாத்தா பெரிய அமௌண்டா வந்துரும்
ஆமா அதுவும் கரெக்ட் தான் ஆமா இப்ப டிரஸ் ஸ்ஸு மட்டுந்தான் அப்புடின் சொல்லி எடுக்கப்போனே டிரெஸ் மட்டும் எடுக்க மாட்டோம் அ தோடு அதுக்கு மேச்சான வலயல் எடுப்போம் க்ளிப் தடுக்கோ அப்டின்னு சொல்ட்டு அதுவும் போயிடு ஓ
அண்ட் நம்ப இப்ப ஷாப்பிங் பண்ணணு பண்ணிக்கீங்கா நம்போ ஒண்ணு எடுக்கலாம்னு போவோம் ரெண்டு நல்லாருக்கும் ரெண்டுத்தியும் எடுத் த்துட்டு வந்துருவோம்
அதே மாதிரி, அதுவும் பண்ணுவோம் நம்ம ஆன்லைன்ல பா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம விஸ்லிஸ்ட்ல போட்டுட்டு ஒன்னு ஒன்னா ஆடர்ரு போட்டு அடுத்து, வெளியில வாங்கறத பத் நம்ம டெய்லியு வாங்குவோ
ஆமா ரெண்டுமே வாங்குவோ
நானல டிரெஸ்ஸு கட தொங்கன அப்டியே எப்டி பாத்தட்டு
அதுதா போல பாருங்க ஒரு கேள் கூட நம்மக்கு ட்ரெஸ் புடிக்கலெனு சொல்ற ஆளே இருக்க மாட்டாங்க எவ்ளோ டிரெஸ் இருந்தாலு எடுக்கணு எடுக்கணு சொ
ஆமா ஆனா இந்த பாய்ஸ் எல்லா என்ன இ் ர எடுக்குர அப்டின்னுவாங்க நா மட்டு கெடையாதுக்க எல்லா அதா எடுப்பாங்க
அவுங்கள பைக்கு காரு அந்த மாரி போவாங்க
ஆமா நம்ம இந்த ட்ரெஸ்சு கம்மலு
பரவால்ல அவங்களுக்கு பைக் எடுத்தீங்கன்னா உம் பைக் எடுத்தாலுமே அது ஒரு இன்வெஸ் தா அவங்க வேணானு சொல்லி போட்டாலு அவங்களுக்கு எதுவு ஆகாது நம்ம எடுக்கறது தா வேணன்னு சொல்லி போட்டு ஒன்னு வராது
ஆமா ஆமா
உம்
அமா இயர்ரிங்ஸு ரொம்ப புடிக்கு அதுவு நெறைய கலெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க
உம்
நீங்க பண்ணுவீங்களா இயரிங்ஸ்லா
ஆ ஐயோ அது இல்ல எனக்கு இயரிங்ஸா கவரிங் எல்லா போட்டா ஒன் டே தாங்க செட் ஆகுது ஒரு ஒரு ரெண்டு நாள் கண்டூசா கண்டினியூஸா போட்டனா அப்டியே காதெல்லா அரிக்கிற மாரி கட்டி கட்டியா வந்துருது
உம் அப்டியா எனக்கு முன்னாடில்லா இல்ல இப்ப எனக்கு கோல்டு போட்டாலே அப்டிதா இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல ஆகுது அது எதனால ஆகும் அந்த ம்ச் ன்வெக்க்ஷன் ஆமா முன்ன நல்லாதா இருக்கு இப்போ ஒன் மந்தாத ஒரு மாதிரி ஆகுது எனக்கு
நீங்க ரொம்ப நாளா இப்ப கோல்டு தா போட்டுட்ருக்கீங்களா ரீ
உம் ஆக்சுவல் நா கோல்டே போட மாட்ட இப்ப நா கன் ன்ட்டினியூசா போட்னால வருதா
எவ்ளோ நாளா கழட்டாமலே போட்ருக்கீங்க அத
சிக்ஸ் மந்த் கண்ட்டினியூஸா அவுக்காம போட்டுட்ருக்கே
கவரிங்னா கூட அந்த இரும்பு எல்லா ஒ ஒத்துக்காது அப்படி சொல்வாங்க
ம் ஆனா எனக்கு இந்த ஒ ரெண்டு இயர்ல ஒரு ஒரு காதுல மட்டுந்தா இந் மாதிரி ஆகுது நானு கிளீன் பண்ணிதா போட் ஆக்சுலா அது ஏ ஆகுதுன் தெர்ல
தேங்கா எண்ணைலா வெச்சு பாருங்க காதுல
ம் அது மாரி ஒரு மாரி இந்த டான்ஃரப்ல்லா இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஒய்ட் இச் இச்சா வருது அந்த எட
எத்தனன்னோ போடற ஆனா யாரு செ ட்டாகாதுன் கோல்ட சொல்லி நா கேள்விப்பட்டதில்ல
ம் எனக்கு
எனக்கு அந்த கோல்டு அ, கவரிங் போடுவோல்ல அந்த பட்டன்ருக்கு பாருங்க அதெல்லா போட்டாலே சுத்தமா ஒத்துக்காது அத போட்டு அழுத்தி ரொம்ப இதாகு
ம் ம் சேரி நா அதாவது என்னோ கொஞ்ச நாள் பாப்போ இல்லனா டாக்டர்ட்ட தா போணு ஏ அந்த மாதிரி ஆகுது அப்டின்ட்டு ஆனா வலிக்கல்லா இல்ல பெயின்லா எதுமே இல்ல ஆனா அந்த மாதிரி லேயர் மாரி இருக்கு
தேங்கா எண்ணலா தடவி பாருங்க சரியாகு
ஆ பண்ணனு அது பண்ண இப்ப எல்லா அவுத்து வெக்கிற மாரி இருக்குமா அவுத்து வெச்சா நா ஒன் டே அப்டியே விட்டுருவே டூ டே எனக்கு எப்ப தோணுதோ அப்பதா போடுவே அதுக் வீட்ல திட்டுவாங்குவே என்ன கம்மல் இல்லாம இருக்க அப்டினு
இல்லனா கொஞ்சோ மேலே தடவிக்கோங்க கம்மல் மேல லைட்டா சைடு மட்டு
ம் அப்டி அப்டி பண்ணா ஆக்சுவலா இந்த இதுலாம் தம்மி
தேங்கா எண்ண தடவுறனால டமே
ஓ ஓகே ஓகே
அதலாம் எதும் அவ் எண்ண தான அது வேறதோ கெமிக்கல்லா நம்ம தடவரு ஆ சாப்பிட்டீங்களா
இல்லல்ல இனிமே தா நீங்க
நாங்க இனிமேதா ஒரு நைன்னோ கிளாக்குள்ளதா சாப்பிடுவோ நாங்களூ
ம் நாங்களு பெசலாயி நைன் தேர்ட்டி டூ டென்னுக்குள்ள சாப்பிடுவோ
ம்
அது மாரி எனக்கு இயர்ரிங்ஸே இப்பல்லா ஒழுங்காவே கெடைக்க மாட்டேங்கு இன்ஸ்டா பேஜ்ல்லா பாக்குறே முன்னாடி ஒரு இன்ஸ்டா பேஜ் இருக்கூ அது இப்ப கெடக்கவே மாட் இன்து
ஒரு கம்மல் புடிக்கு இந்த வளைய கம்மல் இருக்குல்ல வளையத்துல போட்டு கீழ தொங்குலெ ஜிமிக் கி அந்த கொமல்லா எனக்கு புடிக்கு கவரிங்ல கூட ஆசைக்கு மட்டு கொஞ்ச நேரோ போட்டுட்டு ஒரு மணிநேர ரெண்டு மணி நேர போட்டு கல்டீர்வ ரொம்ப நேர போட மாட்டே அதெல்லா ப் அதே போட்டுட்டு தூங்க மாட்டே
ம் ஆமா நானுமே நா எப்யுமே கம்மல் போட்டு தூங்க மாட்டே இப்பதா வந்து போட போறன் றா
ம்
அன்ரிஸ்டர் பண்ணனுன்ட்டு ஒரு இன்ஸ்டா பேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு ரீசனபிளா இருக்குன்னு வெச்சு கோங்கள அவனேப்பதுல யார் சொ பண்றதே இல்ல ம்
புரியல என்னசொ
ஷிப்பிங்
ஆ ஆமா மா இயரிங் காஸ்ட்டே அதிகமா இருக் க்கு பிளஸ் ஷிபிங்கு போட்றாங்க அ நாங்க தள்ளுவண்டி கடயிலே வாங் ல்லாம் அப்படின் தோனாது
வேற ஓகேங்க கூப்பிடுறாங்க இதோ யிருங்கற கால் பண்றேன் உங்களுக்கு
ஆஹ் ஓக்கேங்க ம் பாய்